அஹ் வணக்கம் ஹலோ ஆஹ் வணக்கம் நல்லா ங்களா
ஆஹ்
உம் ஆஹ் நல்லா இருக்கோம் நல்லா இருக்கோம் இப்போ நம்ம முன்ன முன்ன பேசிக்கிட்டு இருந்தது அதாவது இந்த கடைகள் இருக்கட்டும் வீடுகள் இருக்கட்டும் தீ விபத்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி அத பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா சோ அத பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாவே பேசலாம்
ந கண்டிப்பா ஆமா கண்டிப்பா இன்னும் வந்து
ஆஹ் அப்ப இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா உம் இ கூட
அது பத்தி நான் பேசும் போத அதன நன்மை தீமைகள் என்ன அதை எப்படிய தடுக்கலாம் அப்படிங்கறத குறிச்ச இந்த அமர்வுல பேசலாம்
ஆஹ் கண்டிப்பா கண்டிப்பா
இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த தீர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா ஏற்பாடு வரற முக்கிய காரணம் குறிச்சு நம்ம முத முறவுல பேசணும் அதே இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை தடுக்கக்கூடியதான வழிமுறைகளை குறிச்சு உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க கொஞ்சம் சொல்லலாம்
அஹ் கண்டிப்பா அதாவது இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆஹ் இப்ப தீ விபத்து வந்து நம்ம வந்து இந்த நெருப்பு இதன் மூலியமாவே தீ விபத்து ஏற்படுது அப்படின்னு சொல்ல முடியாது இன்னொன்னு முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பயன்படுத்தக்கூடிய அந்த லைன் லைன் வந்து அதாவது இந்த கரண்ட் இருக்கு இல்லையா சோ இதனால வந்து நெறைய வந்து தீ விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆஹ் சில கடைகள் அதாவது நாங்க வந்து முன்னாடிய ஒரு க உணவகம் தான் வச்சிருதோம் சோ அந்த அனுபவத்துல பாத்த நீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய வந்து அந்த அந்த பட்டன் இருக்கும் இல்லையா அந்த பட்டன்டைய அந்த ஒயர் வந்து நம்ம வந்து அடிக்கடி நம்ம வந்து கண்டிப்பா அதை பராமரிக்கணும் ஆஹ் ஒரு எலக்ட்ரீஷியன கூப்பிட்டு வந்து நிச்சயமா இந்த ஒயர் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்றது பாத்து வச்சுக்கிறது நல்லது ஏன்னா காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எங்க கடையிலயுமே தீ விபத்து ஏற்பட்டது அதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த லைன் மூலியமா தான் தீ விபத்து ஏற்பட்டுருந்துச்சு ஆஹ் ஒயர் வந்து ஏதோ விட்டு போய் சோ அது மூலியமா வந்து நெருப்பு பரவி எங்களுக்கு ரொம்ப அதிகமா சேதம் ஆயிடுச்சு சோ நம்ம ஒரு அதிக பட்சம் ஒரு ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் அப்படின்ற மாதிரி செலவு பண்ணிதான் நம்ம வந்து ஒருத் தீய ஒரு லைன்மேன் கூப்ட் வந்து நம்ம பாக்க போறோம் ஆனா நம்ம அதுக்கு நம்ம அலட்சியம் அப்படின்றத உண்மைய அந்த அலட்சியம் தான் நாம சொல்லணும் அதனால பாத்தீங்க அப்படின்னா எங்களு கடையில சேதம் அப்படிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கு மேல சேதம்மானது ஆஹ் சோ அது வந்து நம்மளுடைய கவன குறைவுது தான் ஆஹ் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து கவனமா இருந்து நம்ம வந்து செயல்பட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு தீ விபத்து ஏற்ப ப்படாம இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து இப்ப என்னுடைய கணவர் கிட்டையுமே நான் சொன்னது என்னன்னா நம ஐநூ ரூபாய பாத்ததனால தா இப்ப வந்து கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபாய் நமக்கு வந்து் பெரிய நஷ்டமானது அப்படின்றத நான் சொல்லிருந்தேன் சோ அது மாதிரி நம்ம வந்து வீடுகள கடைகளா இருக்கட்டும் ஆஹ் இல்ல எந்த எடமா இருந்தாலும் பொது இடங்கள் எதுவா இருந்தாலுமே செரி நம்ம வந்து மெய்னா பாக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீர்கனா வந்து நிச்சயமா செக் பண்ணணும் இப்ப சில லைன் எல்லாம் பாத்தீங்க இந்த தெருக்கள் எல்லாம் தெரு லைட் தெரு லைட்டு போறதுக்காக வந்து அந்த ஒரு கம்பம் இருக்கும் பாத்திருக்கீங்களா ஆஹ் அந்த கம்ப ல பாத்தீங்க அப்படின்னாக்கா நெறைய அது அதாவது எப்போதுமே அதெல்லாம் புதுவிக்கிறதுன்றதே இது வரைக்கும் நான் பாத்தது கிடையாது நான் வந்து புதுவிச்சு கம்பம் எல்லாம் புதுசா அதாவது பழைய கம்பத்த எடுத்துட்டு புது கம்பம் போட்டது மாதிரி எல்லாம் நான் பாத்தது கிடையாது கம்பம் மலையில விழுந்திருச்சி அப்படின்னா மட்டும் தான் அதோடைய தரம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துட்டு மாத்துவாங்க தவிர ஆஹ மத்தபடி வந்து அரசாங்கம் வந்து புது கம்பம் எல்லாம் போட்டு எதுவும் பண்ண இது வர நா பாத்தது இல்ல இப்ப எங்களுடைய வாசல்ல எடுத்துக்கிட்டிங்க அப்படினாஒரு கம்பம் இருக்கு அந்தகம்பம் ரொம்ப பழமையான கம்பமா இருக்குல்ல காத்து அடைச்சதுனே விழுந்துரும் அது விழுந்து அதுல வந்து கரண்டு பாஸாகி நெறைய பேருக்கு சேதம் ஏற் அருக்குரதுக்கு முன்னாடிேயே அந்த கம்பத்தை மாத்தலாம் இப்ப அரசாங்கம் அப்படிங்கும் பொழுது இப்ப புது அரசாங்கம் வருது அப்படின்னாலும் செரி இல்ல பழைய அரசாங்கமா இருந்தாலும் சரி இது மாதிரி விஷயங்கள கொஞ்சோ முன்னெடுத்து பாத்தாக்க அப்படின்னாக்கா உயிர் சேதம் அப்படிங்கறது நிச்சயமா அந்த எடத்துல குறையும் இதுவே பக்கத்துல கூரை வீடு அதாவது அந்த கீத்து வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடுகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதுல இருந்து அந்த வரக்கூடிய தீப்பொறினலக்கூடிய நிறைய வீடுகள் எரிஞ்சி நான் பாத்திருக்கேன் அத மாதிரியி விஷயங்களுமே நான் பாத்திருக்கேன் காதாலையுமே கேட்டிருக்கேன் சோ இத மாதிரி அனுபவங்கள உங்களுக்கு இருக்க இதெல்லாம் தவிர்த்துக்கலாம் அதாவது இப்படி இருக்கு அப்படின்னா உடனடிய அந்த மின்வாரியை தணுகி இந்த மாதிரி எங்க வீட்டு வாசல இந்த மாதிரி ரொம்ப பழமையான ஒரு மின்கம்பம் இருக்கு இதை கொஞ்சம் சரி பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மனு கொடுத்தோம்னா வந்து நிச்சயமா பாத்து தருவாங்க அப்படின்றது இதன் மூலியமா நம்ம வந்து தவிரலாம் இல்லையா
கண்டிப்பாகம்மா கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ நேரம்மா சொன்ன கருத்துக்கள்லாம் கண்டிப்பாக நடைமுறை வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறதான சூழ்நிலைகளை தான் நீங்கள் இவ்ளோ நேரம் சொன்னீங்க அருமையான விஷயம் குறிப் பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மின் கம்பிகள நம்ம வந்து பாத்திங்கன்னா அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம என்ன பண்ணணுனா அத வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கோ அது ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கவாவது கண்டிப்பா அதனுடைய நிலமை எப்படிப்பட்டதாக இருக்குது என்பத வந்து பாத்திங்கன்னா அதிகமாக பார்க்கணு ன்னா மின் கசிவு நிமித்தமாக நீங்க எதனயோ இடங்கள்ல அது வந்து பார்த்தீட்டீங்கன்னா கூற வீடாகட்டும் இருக்கட்டும் காங்க்கிரீட் வீடாக இருக்கட்டும் எந்த வீடாக வேனா இருக்கட்டும் அந்த வீடு எந்த வீடாக இருந்தாலும் கண்டிப்பாக அது தீ விப்பத்த ஏற்படுத்தி மிகப்பெரிய சேத்தத கொண்டு வருது ஸோ அதனால அது வந்து ஒரு மின்சாரம் அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மின்சாரத்த நம்ம என்ன பண்ண முடியாது எந்த விதமான தடுதலும் நம்ம என்ன பண்ண முடியாது செய்ய முடியாது அதை மீறி நம்ம எந்த இதம்னா நம்மடைய உயிர தான் வழியாகும் ஸோ அதனால் மின்சாரம்ன்றத நீங்க சொன்ன மாரி அந்த ஐனுறுருவாய்க்கு நம்ம அலட்சியப்படுத்தி அத நிமித்தமா வரக்கூடிய நமக்கு வரக்கூடிய இழப்பு லட்சக்கணக்கில போவோம் நம்ப கடைல இருந்தாலும் வீடுகளாக இருந்தாலும் பணயிலப்பு தேவ இல்லாம ஒரு சில வேலைகள்ல உயிரிழப்புகள் எல்லாம் எத் தனையோ நடந்திருக்குது நம்ம செய்தித்தாளையும் உம் நம்ம நியூஸ்லல்ல பார்கறோம் அந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாம் கண்டிப்பா இது பண்ணலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த தீ விபத்து முக்கியமா நடைபெறக்கூடியடிய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழே மூல வந்து பாத்தீங்கன்னா பார்த்துண அணைச்சர்லாம் அதனால ஏதாவது தீயணைப்புத்துறை போட்டு இது பண்ணலாம் ஆன வந்து பாத்தீங்கன்னா அது அதிகமாஹ பாத்தீங்கன்னா கா காட்டு தீ அப்படிங்கற ஒரு சம்பவம் ஆது வந்து பாத்திங்கான இது வந்து பாத்தீங்கன்னா மழை பிர பிரதேசங்கள்ல தான் நடக்குது இந்த மலை பிரதேங்கள்ல வந்து பத்தி நடக்கூடியது வந்து பாத்தீங்க அதனால அப்படின்னா நீ போ இந்த பிளாஸ்டிக் காகிதம் அதே போல இந்த பாட்டில் அந்த பாட்டிலுடைய அந்த வீட்டுல இருந்து வரக்கூடிய அந்த வெப்பம் தாங்கக்கூடிய அந்த மைத்த தொடரையும் வந்துின்னது இடத்துல சின்னதுல்லான் ஒரு சின்ன பாட்டல தான் அவ்வளவு பெரிய வனத்தையும் அழச்சு அழிச்சுடும் போடக்கூடியதாக இருக்கு ஸோ இந்த மாரியான சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா மலைப் பிரதேசங்கள் அதனால தான் அடிக்கடி சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா இந்த மாதிரியான பாட்டலையோ இல்ல பிளாஸ்டிக்கையோ இந்த மாதிரியான எந்த விதமான தீப்ப எளிதில் தீப்பிடிக்கிற காரியத்தை நம்ம என்ன பண்ணக்க கூடாது அத அனுமதிக்க கூடாதுனு சொல்லிட்டு அரசும் வனத்துறை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடிக்கடி அந்த ஒரு விழிப்புணர்வ கொடுத்துட்டுருக்கு இருக்காங்க ஆனா அதையும் அறியாம அதனுடைய இத நம்ம அறியாத படிக்க நம்ம அங்க இல்லையே நம்ம சும்மா ஒரு ரெண்டு நாள் விடுமுறைக்குதான போயிவிட்டு வர்றோ அப்டினா நமக்களுக்கு அதுக்கான காரியத்த செய்யக்கூடியவி்கம் சோ இப்படிப்பட்ட நிலம்மையுலையும் மணித
ஆமா இப்படி
மனிதலாகிய நம்ம அநேக வேலைகளல ஒரு விழிப்புணர்வோடு இருக்கும் போது மட்டும்தான் நம்ம கண்டி கண்டிப்பாக இந்த ஒன்னு பத்தணா குக்
இது இத ஏதாவது நீங்க சொல்றது மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்கா
தீ விபத்துகள் கண்டிப்பா தவிர்க்கக்க கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாமம் தல்லப்படுரோம் அது மாரி ஒவ்வொருத்தருடைய கடமையாதான் கண்டிப்பா இருக்கிறோம இல நம்ம கிட்ட பெரிய மாற்றம் வரும்போது மட்டும்தான் அதுக்கு மிகப்பெரியது வர வர வாய்ப்பு இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதை குறிச்சு உங்களுக்கு விழி விழிப்பு
அதாவது நீங்க சொன்ன கையாளணும் அப்டின்னு நெனைக்கிறேன்
எந்த வகையில விழிப்புணர்வு ஏற்படுத்துறிங்க
அஹ் அதாவது இப்ப நீங்க சொன்ன விஷயத்த கண்டிப்பா நான் ஒரு விஷயத்த நான் கையாளனும் நெனைக்கிறேன் இப்போான்ட்டங்கல எங்க கூட்டிட்டு போவேன்ப்படின்னா தண்ணி அதிகபட்சம் தண்ணி ரெண்டு வட்டலும் எடுத்துட்டு போயிடுவேன் வீட்டுல இருந்துஹ் தண்ணி சூடு பண்ணி தண்ணி வச்சு எடுத்துட்டு இப்பவரைகும் நம்ம தண்ணி வெளியில வாங்கறோம் இல்லையா சாப்பிட்டு நான்னா அந்த அந்த பாட்டில்ல தூக்கி போட்டு வர்து என்னோட பழக்கமா தான் இருக் ந இல்லல்லாம் சொல்ல சொன்ன விஷயத்த நிச்சயமாக அத வந்து
கண்டிப் ப்பிங்கமா அந்த மாரி ந நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா தனி மனித நெலமைல எ எதுக்கு எடுத்தாலும் அரசயே குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால
என்ன பண்ணும் அப்படின்ற சரி அதாவது வே இடங்கட ஆ ஏன்னா இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது அ மாதிரி ஒரு அலுவலகமா இருக்கட்டும் கடையா இருக்கட்டும் நம்ம ஒரு புள்ள வாங்கி வைக்கிறது மட்டும் இல்ல அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிமா அ கடைகில உள்ள அனைருக்குமே இந்த விறைகளை சொல்லி சொல்லி குத்துருக்கணும் ஏன்னா தீ விபத்து ஏற் அப்படின்னாது எப்படி நம்ம கையாளணும் அப்படின்றது நிச்சயமா அந்த கடைகள் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாக்கா நிறைய சேதங்களை தடுக்கறிறதுக்கு கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு ந நெனைக்கிறேன் அது அதுவும்
ஆ கண்டிப்பா
ஆஹ் இப்போ பாத்தீங்க அப்படின்னாம்ம நம்ம ஒரு கடைக்கு போறம் அப்படின்னா நம்மளுமே பாக்கணும் தப்பு கிடையாது இந்தமாரி நம்ம எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கணும் அதுல ஏதாவது கண்ணுக்கு தெரிஞ்சு ஏதாவது பிரச்சனை இருக்கு அந்த கடையிலன்னா கண்டிப்பா அந்த உரிமையாளர்ட்ட நம்ம சொல் சொல்லலாம் ஏன்னா அவுங்களுக்கும் அது வந்து நறைய அது நறைய தொகையை நம்ம சேமிச்சு கொடுத்தது கணக்கு தான அது அவுங்களுக்கு அந்த மாரி கூட நம்ம பண்ணாம் ஒவ்வொருத்தந்து ஒவ்வொருத்தல இருந்து வரக்கூடிய மாற்றங்கள் தான் நிச்சயமா நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வழியா இருக்கும் அப்டின்னு நெனைக்கிறேன் உங்கள்ட்ட பேசுனது நறைய விஷயங்கள் நான் தெரி்சுக்கிட்டேன் அப்டினு நான் நெனைக்கிறேன் ரொம்ப நன்றி
ரொம்ப நன்றிங்கமா ரொம்ப நன்றி